ஆஹ் கேக்குது கேக்குது ப்ரோ நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கே ப்ரோ எப்டி ப்ரோ இப்ப எங்க ப்ரோ வேலைக்கு போம் போது எங்க பஸ்ஸு வர மாட்டேங்குது சரியா ஒரு கஷ்டமா இருக்கு ஒரு ஒரு எடத்துக்கு ஒரு போய் நின்னுக் நிக்க வேண்டியதா இருக்கு உங்க ஏரியாலா எப்டி ப்ரோ இருக்கு
இங்கேயும் டிராஃபிக் தா ப்ரோ ஃபுல் டிராஃபிக்கு சொல்ல போனா எப்டி சொல்றது டைம்க்கு எங்கயு போ முடியல
ஆஹ் மக்கள் தொகை அதிகமான மாரி இருக்கு வண்டி வண்டியு நம்ம நேரா ஓட்டி போனா நம்ம மேல எடுத்துன் வரா ப்ரோ ரூல்ஸ ஃபால்லோ பண்ண மாட்றாங்க இப்ப இப்ப ஃபோரின்லா பாத் பாத்தீக்டிங்ன்னா கரெக்டா இருக்கு ரோட்ல்லுனா ரோடு இங்கே தா போணுனா இங்கே தா போவா நம்ம ஊர்ல என்ன பண்றா ஆப்போசீட்ல வரா நேரா வரா ப்ரோ நம்ம நேர நம்ம ஓர்மா போனாலும் நமக்கு நேரா வந்து கொடுக்குறான் என்ன பண்ண சொல் நீட்டு ஓட்ட தெர்ல ரூல்ஸ் கிடையாது நம்மாளுங்க இப்ப வந்து லைஸ்க்கு வாங்கற அப்ளை பண்ணிட்டு போவாது ஐயாயிரம் காசு அனுச்சு விட்டு வூட்டுக்கு வருது லைசன்சு ஜஸ்டு கையெளுத்து மட்டும் போடுற வண்டி ஓட்டாதே லைசன்ஸ் கொடுத்தா என்ன ப்ரோ பண்
ஆமா ஆமா அதாவது அப்படித்தான் மாறிடுச்சு இப்ப எவளவோ அதாவது எல்லாத்துலயுமே இப்போ ஒரு லஞ்சம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு செந்தமிழியா மி மெயின் ஆ பாத்தீங்கன்னா இந்த மாரி எவட் டூ விலர்னா ஓகே எதோ ஒன்னு அப்படி எதோ ஒண்ணுன்னா ஓகே இந்த மாரி காரா இருக்கட்டும் லாரியா இருக்கட்டும் இதெல்லா பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்னு இது பண்ணி குடுத் த்து வாங்கிறானுங்க லஞ்சு இது லைசன்ஸ் வாங்கிறானுங்க அதனால வந்து அவனுக்கு லஞ்சம் குடு க்கு வாங்குறவனுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்ல அவன் தப்பச்சுக்குவான் இதனால நமக்கு தான் பாதிப்பு பொதுமக் இப்ப நாம ரோட்ல போறோம் வந்து எங்க அடிக்குநேங் எல்லா எவ்ளோ அக்ஸ்ட் ஒரு நாள் எவ்ளோ ஆக்சிடன்ட ஆகுது பாக் நியூஸ் பாக்குறதுக்கு அவ்வளோ இதா இருக்கு சொல்ல போனா ஆஹ் வண்டியில போறவங்க மேல உழுவுத பஸ் த்தி கீழ உழுதாவுது லாரி இதுங்குறானுங்க டூ நடந்து போனவலா தூக்கி அடிக்கிறாங்கன்னா என்ன பண்றது ஒண்ணுமே இல்ல வண்டியில போனாலும் சோஸ் பாத்துறானுங்க வண்டியில கொண்டு வந்து செரி ஓ கே அக்சிடன்ட் ஆகுதுனா ஓரமா நடந்து போறனவனயும் போய் வண்டிய குத்துறாங்கன்னா எப்படி சொ சொல்லுங்க பாக்களா ஆஹ் அதுதான் பாருங்க ஐயோப்பா வெளியில போறதே பயமாயிருக்குது மேடம் ஐவேஸ்யேல்லா போறதுவிட ஒர்ஸ்டு உசுற கையில பிச்சிட்டு போனும் மேடம் நாம கரக்டா தான் போறோம் ஆனா பின்னாடி வர்வன்ந்தா அந்துல காரிக்காரல்லா அந்த லாருக்கு அந்த காரில்லா பாத்தீங்கன்னா அப்படி எம போற மாதிரியே இருக்கும் சல்லு சல்லுனு ம்
ஆமா ப்ரோ ஜஸ்ட் ஒரைசிட்டு போவான் ஜீசன்ட் போவா அப்டியே சல்லுனு போகு பாருங்க போகும்போது நம்ம ஹெல்மெட் எல்லா இல்லாது போயிட்டா இன்னும் ஆ ரொம்ப ரொம்ப பண்ண தெர்ல யமே தமேக் காசு காசு காசுனு மாறி போயிரு ச்சு தப்பான் தெல் செரி பாத்துக்கலா விடுங்க நம்மளால முடிஞ்ச எதாச்சு மாற்றுவோ
ஆமா இன்னொனு டிராஃபிக்கு எல்லாருமு இப்ப பாத்தீனா ஒரு வீட்ல அஞ்சு பேர் இருக்கோம்னா அஞ்சு பேத்துக்குமே வண்டி இருக்கு சொல்ல போனா அஞ்சு பசங்க அஞ்சு பேரு இருக்காங்கனா எல்லாரு கு ஒரு வண்டி வாங்கி குடுத்துறாங்க அப்டிங்கு போது ஒரு வீட்ல அஞ்சுங்குனும் போது எல்லா வீட்லயு அப் அப்டிங்கு போது அந்த போக்குவரத்து நெரிசலுங்குது அதிகமாயிது எல்லாரு வண்டி எடுத்துட் குறோ புடிக்கிறோ அப்டிங்கும்போது எப்டி இருக்கும் சொ சொல்ல போனா
கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கு வண்டினா எவ்ளோ ஃபில் கன்சப்ஷன் இருக்கு எவ்ளோ டிரான்ஸ்போர்டு எவ்ளோ ட்ராஃபிக்கு நெறையா இருக்குதா நீங்க சொல்ற மாரி வீட்டுக்கு ஒரு வண்டி ரெண்டு வண்டி அதோடு நிறுத்திக்கணு இப்ப அஞ் அஞ்சு பேருக்கானா அஞ்சு பேருக்கு வண்டி நீ பல்சர் வாங்கிரியா நா எமகா வாங்றே எமகா வாங் ஆற் ஒன் ஃபைவ் வாங்றது மாத்தி மாத்தி வாங்கினுந்த என்ன பண்றது அது மட்டு இல்லாத எனக்கு இது இதுதா ப்ரொபஷனல் சொல்டு நாலஞ் டுவண்டிலா வாங்கி வெச்சிக்றார் ங்க ஒரு சில பேர் வீடியோ போடுறது
அதுவு வாங்குன வண்டி எல்லா பாத்தீங்கனா ஆமா சின்ன பட்ஜெட்ல வாங்கறத இல்ல எல்லாமே லட்சக்கணக்லதா வாங்கறது சொல்ல போனா
சொல்ற ஆமா ஆமா பெரிய பெரிய பட்ஜெட்டு இயற்கை மேல இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டறானுங்க இத வாங்கணு இத ஓ ட்டணு இது பண்னுறானே தவற மத்த இல இயற்கைல செரி இதெல்லா பண்ணுவோ இதெல்லாம் பண்ணாதா நாடு நல்லாருக்கு அத நெனைக்க மாட்றாங்க நாடு அழிஞ்சி போறதுக்கான முடிவு தா எடுக்குறா
உம் அந்த ஒரு லட்சம் ரூபா வண்டி வாங்ற ந்து ஒரு லட்ச ரூவாவ இது பண்ணி ஏதோ ஒண்ணு ஒரு லேண்டோ இல்ல ஏதோ ஒண்ணு ஏதோ எல்த அவ இதுக்கு அவாத மாரி ஏதோ ஒண்ணு போட்டு வெச்சானா அது நல்ல ஒரு இது உம் உஹ்ம்
இதெல்லா பண்ண மாட்டானுங்க எது எது வீனா போகுதோ அதுதா பண்ணுவானுங்க அப்ற இன்னொரு ஒன்னு வந்து இந்த இயற் கயே நம்பி யாரு இல்ல இப்ப அஹ் எங்கயொ போது டெக் னாலஜி டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அததுக்கு அதது மூவ் ஆன் ஆய்ட்ருக்காங்க
உ உம் உம் இல்ல காசிருந்தா செலவு பண்ண வேண்டியதா அதாவது பாத் பாத்தீங்கன்னா அந்தக் செலவு பாத்தீங்கன்னா அதாவது அந்த காசு டபுள் மடங்கு ஆகுற மாரி போடலா ஏதோ லேண்ட்ல போட்டு எடுக்கலா இல்ல கோல்டுல போட்டு இன்வெஸ்ட் பண்ணி எடுக்குலா வண்டி போட்டீங்கன்னா அந்த வண்டி வந்து நீங்க ஓ பத்து நாள் ஓட்னீங்கன்னா அது போய் நீங்க இண்டாது வித்திங்கன் வச்கோங்களே அதோட பத்தாயிரொ இருவதாயிரொ கம்மியா தா இவங்க கேப்பானுங்க அப்டிங்ம்போது எலக்ட்ரானிக் பொருளு இந்த மாரி கார் இந்த வண்டிக் எல்லா பத் தீனா மவுஸ் ரொம்ப ஒரு டைம் சோறு மட்டு நம்ம கைக்கு வந்துச்சுன்னா பின்னாடி ஆ போச்சுனா அது மவுஸ் கம்மி தா சொல்ல போனா அதுக்கு போய் அவ்ளோ செலவு பண்ணி ஓட்டணுமா
கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லா என்ன சொல்றது தெரில உம் எதுவு இவங்ககிட்ட எதுச் சொன்னாலு திறுந்த மாட்றாங்க இப்ப என்ன ஒண்ணு என்ன ஒண்ணு எங்க ஊ ஒரு சில எடத்துலல்லா பாக்கறே வீடு வந் து ரொம்ப கூற வீடு ரொம்ப ஏழ் மையான வீடு அப்பா வந்து கொல் துவேலைக்கு போறாரு அம்மா வந்து ஏதோ ஒரு அந்த எடொ அந்த மாரி கொளுத்து வேலைக்கொ ஏதோ ஒரு விவசாய வேலைக்கோ போறாங்க ஒரே ஒரு பைய செல்லமா பெத்து வெச்சுட் டு என்ன பண் ரா அவ கேக்குறா ஆர் ஒன் ஃபை வாங்கி குடுன்றா இவே வாங்கி குடுத்தற்றே சாப்பாடு அடுத்து கால சாப்பாட்டுக்கு வழி கெடையாது எ எதுக்கு அந்த மாரிலா வாங்கி குடுக்கணு அது அவம் அவ கெட்டு போற காரணோ யாரு பெத்தவங்கதா அந்த மாரில்லா பண்ணக்கூடாது ப்ரோ நம்ம படுற கஷ்டத்த வந்து நம்ம ப புள்ளைக்கு சொன்னாதா அது வந்து கரெக்டா ஸ்டாண்டர்டா இருக்கு நா அது எதுவு சொல்றது கெடையாது நீ வாங்கி நீ பாத்துக்கலா அப்டின்னு பண்ணா அவ என்ன பண்றா ஒரு நாள் வண்டி வாங்க வர ரெண்டா நாள் ஒரு பொண்ண கூட்டு வெச் சீரம் பின்னாடி மூணா நாள் சரக்கடிக்கிற நாலா நாள் ச்சாவுரா அந்த மாரிப் போவ் என்ன பண்றது கஞ்ஜா போடா கத்துக்குறாங்க ஆ அந்த வண்டி போயி அந்த ஆமா அந்த மாடி மேர்ருக்கு இண்டாவது மாடியிலோ இன்னு மொக்கமாடில ஒரு உட்காந்திருக்காரு உக்காந்து இது ஒரு பேஷன் ஆக்கிறாங்க புரோ இப்ப பிரண்ட் ஆகிக்கிறாங்க ஒரு ஒரு கட் ட்டிங் ஒன்னு போட்டுக்குறான்ங்க பயங்கரமா இருக்கு இவன பாக்கவே முடியல
ஆமா சுத்தியு தலயே சுத்தியு மொட்ட அடிச்சுக்கிறாங்க நடுவுல மட்டு தா முடியிருக்கூ
மொட்ட அடிச்சுக்குறாங்க இப் இப்ப இப்ப இந்த பெண் பிள்ளைளா அவன தா பாக்குது ஒழுங்கா குடுத்தனக்கார குடும்பம் பண்ற ஒழுங்கா அழகா டீசன்ட் நடந்து போறோ அவன பாக்க மாட்டேங்குதுங்க
பேண்டலா பாத்தீங்கனா அப்டியே கால இறுக்கி போட்டுட்ருப்பானுங்க
த்தா அந்த அந்த நெருப்புல தூக்கி போடனு போல இருக்க எனக்கு அவன அவன் கூட பாத்தா கிளி மாரி ஒரு ஒண்ணு போகு ஆட பாவிகளா ஏன் வாழ்க்கைய எப்புரா இப்படில்லா வீணாக்குறீங்க நினச்சு நானு எங்கேயோ போகுது போங்க அப்டின்ட்டு நம்ம பாட்டுக்கு போக வேண்டிய தான் ப்ரோ பாத்தினே வேடிக்கு பாத்தனே போ வேண்டிய டெய்லி என்னென்ன நடக்குது எவன் என்ன பண்ற தான இப்போ ஒரு கண்காணிப்பு இருந்தினே இருக்கு ப்ரோ பாப்போம் என்னதான் இவ என்ன பண்றாங்க பாத் தா அது மெரி ஒன்னு கேட்டு குட்டிசெவுரு ஆவது
ஆமா ப்ரோ ஆமா ஆமா உண்மதான் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண் பொண்ணுங்க எதுக்கு அந்த பச
ஆ அதுல அதுல என்ன அட்ராக்டிவ் இருக்குன்னு எனக்கு ஒண்ணு தெரியல அது ஆற முக்கா பேண்ட்டு ஒண்ணு போட்டுக்கிறான் சப்பல் ஒண்ணு இன்ன புள்ளைங்க சப் சப்பல் ஒண்ணு போட்டுக்கிறான் ங்க ஆள் மண்டைய பாத்தா கீரி புள்ள மண்ட மாரி இருக் கே வண்டி ஒண்ணு வாங்கிறா அர லிட்டரு பெட்ரோல போ போட்டுக்கிறா இங்க போயி
அவ்ளோதா அந்த வண்டி அந்த கட்டிங்க வச்சுதான் கரெக்ட் பண்ணிறானுகன்னு நினைக்கிறேன்
ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ என்னடா என்னடா வாழ்க் க்கு இதெல்லா அப்டின்ற மாரி எங்க ஆஸ் து இவங்க என்ன சொல்ல இந்த இந்த பொண்ணுங்கள சொல்னு நீங்க அவனுகளா இருக்குன்னு ஏதோ பண்றானுங்க போறானு இவங்னே எப்படி போயிட்டது ச்சு தேவயில்லாத போய் லாக் ஆகுதுங்க ஏதும் சொல்றதுக்கு இல்ல
ஆம் தான் ஆ ஏ சொல்றத்துக்கு ஒண்ணு இல்ல லாஸ்டா போயிட்டு ஆ ஆ இந்த மாரி பசங்கள நம்பி போய் நெறையா இது மாரி மாட்டி ஏதோ கேஸ்ல மாட்டின்ட்டா நெறையா நெறையா அதெல்லா இந்த மாரி பசங்களால தான் மாட்டுறாங்க ம் உண்மயாலுமே
இது நம்ம திடீா கூட ஒரு வீடியோ எதாவது எடுத்தீங்ளா ரெண்டு நாளா அந்த மாரி எதாவது போய் மாட்டிக்கின்னு எதா வாழ்க்கைல லைஃவ் ம் ஒரு கொழந்த பாதிப்பு கொழந்தைய அந்த ம் ப்ச் இப்ப யாரு கடைசில பாதிப்பு அந்த வீட்டுக்காரு அந்த கொழந்தையும் பா பாதிப்பு அடஞ்சிட்ற அனாத ஆயிட்டாங்கல்ல இப்ப எல்லா அந்த மாரி போது அந்த பொண்ணு இறந்துருச்சா ப்ரோ அது கொ கொ கொல பண்டாரா அவரு
அவரு பண்ணிட்டேன்தா சொல்றாரு பட் ஆனா அதுக்கான எந்த ஒரு சா இதுமே இல்ல சாட்சியமே இல்ல து அது என்ன ஆச்சுன் தெரில இன்னமு இந்த என்ன சொல்றது அதாவது கொழந்ததா ம்ஹு இப்பதா எ ரெண்டு ஒரு ரெண்டு மூண் நாள் முன்னதே நடந் சேரி அந்த கொழந்தய வந்து மீட்டு எடுத்துட்டாங்க போலமி மீட்டெடுத்து அத வந்து மன இது கொழந்தைகள் காப்பகத்தில் சேத்து டாங்க அந்த ஆள கைது பண்டாங்க அந்த பொண்ணோட ஆள் அட்ரஸ் இன்னு எதுமே தெரில அதா விசாரன பண்ணிட்டு இரு க்கு என்ன ஆச்சுனு தெரில
ஓ ஓகே ஓகே அவுங்க நேட்டிவ் வந்து து ஏதோ சரி ஓகே வேணா நெகட்டிவ் எல்லா பேச வேணா சேர் ஓ
அதா அதா எல்லா மெய்ன் காரணோ இந்த போனு இந்த இதுதான சொல்ல போனா
அதா இந்த மாரி இந்த மாரி வண்டி வாங்குறானுங்க சீன் போடுறானுங்க லவ் பண்றானுங்க அது வேற எவனையோ கடைசில கல்யாணம் பண்ணிக்குது அப் புறோ அது திரும்பவு கனெக்க்ஷன் ஆயி திரும்ப எதாவது மாரி
ஆமா ம்ச் எனக்கு என்னவோ முன்ன மாரி ள்ள யாருமே இல்ல அந்த
ஆ இதுக்கு இன்னு ஒரு கார்ணம் ப்ரோ இதுக்கு நம் ம வந்து இப்ப சாப்பிடற உணவு இருக்கு இல்லையா அது ஒரு கார்ணோ இப்ப எல்லா ஃபாஸ் ட்டு ஃபுட்டு ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லினு இந்த சிக்கன ஒன்னு புடிச்சிகிரானுங்க சிக்கன் சாப்பிடறதுல இந்த பொண்ணுங்க வந்து சின்ன வயசு மேஜர் ஆயிடுதுங்க
ஆமா அது சொல்லுங்க எ
அதனால ஃபு அந்த இந்த இந்த உணவு பழக்க வழக்கங்கள் வந்து அந்த தோற்றத்தையு மாத்திடுது அந்த ஹார்மோன்ஸ வந்து சீக்கிரமா அது செயல்பட ஆர சிர்தான அதுங்க வந்து பக்குவமான ஏஜ்ல மெச்சுர்ட்டி ஆகுமாட் சின்ன வயசுலயே மெச்சுரிடியா சின்ன வயசுலயே அந்த இத இருந்துல அவுங்களுக் வந்து அந்த புரிதல் இருக்க மாட்டேங்குதுஆ தப்பான முடிவு எடுத்ததுங்க ஸ்கூல்லே அந்த மாரி நறைய பிரச்சனைகள்லாம் வருது என்ன சொல்றதுன் தெர்ல கால அப்டி போயிட்டுருக்கு சரிங்க ப்ரோ பாப்போம் கண்டிப்பா நம்மளால யேதாவது திருத்த முடிஞ்சாலவுக்கு சொல்லுவோம் நாலு பேருக்கு புத்திமதிதான் சொல்லலாம் நம்ம யென்ன கூடவா போக முடியும் சொல்லதான் முடியும் நம்ம யென்ன கூடவா போய் முடிய நீ யிரு யிப்டி
ஆமா ஆமா உண்மதான் சேரி பாக்கலாம் பாக்கலாம் ஓகேப்பா நன்றி நன்றி ம்